வணக்கோங்கா அ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குறே நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ஆ நல்லா இருக்கேமோ ஆ சாப்ட்டமா நீங்க சாப்ட்டீங்களா நா பிரியாணி செஞ்சே இன்னக்கி ம் ம் சொல்லு ஸ் ம்
ஞாயித்துக்கெழமா ஸ்பெஷலா
ஆமா ஆமா ஆமா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
இங்கு அ சிக்க இது சிக்கன் கிரேவிவோ ரஸ் ஸமு அதுக்கப்பறோ வந்து பப்பட் ம் ம் ம் சொல்லுங்க சிஸ்டர் உங்குளுக்கு எந்த நம்மோ ரொம்போ நல்லா சமைப்பீங்க சிஸ்டர்
நானு வந்து பிரியாணி நல்லா சமைக்குவ ஆ பிரியாணிதா சிஸ்டர் ஆமா ஆமா
அப்டியா சொல்லுங்க உங்க என்ன தெரியு பிரியாணி சமைக்க நீங்க எந்த மெத்தடல ஃபாலோ பண்றீங்கன்னு பாக்கலா சொல்லுங்க
ஆ சொல்றேயிருங்க அப்டியே லைன்லயே இருங்க
ம்
ஜிபே நம்பர் எழுதி இப்ப அனுபிச்சரே இந்தா இதுல எழுது ஆ நா வந்து ஃபிரஸ்ட் வந்து சிக் சிக்கன் பிரியாணி தான் நல்லா சமைக்கு
ம்
ம் அதுக்கப்புறோ ஃபிரஸ்ட்டே பெ பெரிய டேக் வச்சிருவோம் அது வந்து எண்ணெ நெய் இரண்டுமே விட்டுருவோ
ம் எண்ணெ எண்ணெவு விடுவீங்க நெய்வு விடுவீங்களா
ம் ம் ஓகே ஆ எண்ணெய்யு உடனு நெய் ரெண்டுமே சேத்து உடனு
ம் செரி செரி சிஸ்டர்
அதுக்கப்புறோ பட்ட லவுங்கோ ஏலக்கா அப்புறோ அந்த நாங்க வந்து பிரெஞ்சி எலைய யூஸ் பண்ணுவோம்
ஆ அந்த பெர்சா நீட்டா இருக்குமே அதானே
ஆமா ஆமாம் பிரியாணிக்கு வந்து அத்து ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கு அதனால
அ அத போட்டா எதுவுமே யூஸே ஆக மாட்டேங்குதே சிஸ்டர்
இல்ல அது நீங்க மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துமே யூஸ் பண்ணலாம் நாங்க எல்லா மோஸ்ட்லி அதுக்கலா யூஸ் பண்ணுவோம் ஆமா ஆமா அப்புறோ பச்ச மிளகா போட்டு அப்புறோ வெங்காயம் வந்து நல்லா போட் ட்டு பிரௌனி வெங்காய வந்து நீட் நீட் பா ல வதக்கி அறுத்து போட்டு ட்டு ப்ரௌனிஸ்ஸா வதக்கனு வெங்காயத்த ஆமா அப்பதா டேஸ் ட்டு பிரியாணி டேஸ்ட்டு
ம் ஓகே சிஸ்டர்
அப்புறோ வந்து ஆ பிரரௌனிஷா வதக்கிட்டுனே தக்காளி போடணு தக்காளி வந்து நல்லா நைஸா இதுவாயிடணு
நைஸனா அந்த ரொம்ப கொ இத ஆயிடனும் பேஸ்ட்டு மாதிரி ஆயிடனு
ஆமா ஆமா
ம் ஓகே சிஸ்டர்
ம் அந்த மாரி பண்ணும் அதே போல தக்காளி நல்லா இதுவாய்ட்டுடனே ஆ ம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டம்ளர்க்கு ஒரு ஸ்பூன் எடுத்தா கரெக்டா வரும் அப்போ
ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன்
ஆமா நாங்க இன்னைக்கு அஞ்சு டம்ளர் போடுவோம் அதனால அஞ்சு டம் அஞ்சு ஸ்பூன் மேலே ஏடுத்தோம் அதே போல அதெல்லா நல்லா போட்டு நல்லா வதங்கன்னே ஆமா அதெல்லா நல்லா வதங்கிட்டு உடனே அதுலயே நீ கொத்த புதினா போட்டுடணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே புதினா போட்ரு ம் ம் அத போட்டு நல்லா வதங்கண உட னே என்ன பண்ற இது என்னது த கறி போட்டுட்டு கறி கொஞ்ச நேரம் வேக வச்சு நல்லா அதுலயே கொஞ்ச வணக்
எனக்கு இதெல்லா தெரியு ஆனா வந்து இந்த கறி வந்து இந்த மட்டன்னு இந்த சிக்கனுக்கு தா அவங்கன்னு ஒரு தடவ இந்த மாரி அதா மட்டன் போட்டுட்டேன்னா ஆனா அதுல என்ன பண்ணிட்டே வேகாமலயே அரிசி போட்டுட்டே அது மட்டு்தா
நீ மட்டன வந்து விசில்வுட்டு உட்ணு ஒரு மூணு விசிலாவுது உட்டு உட்ணு
ம்
மட்டன் மட்டு வே தனியா விசில் உட்டுணு அத சிக்கன் வந்து அப்டியே உட்டா வெந்ரு அது அதனால இன்ன பண்ணோ டு சிக்கன் வந்து நல்லா ஒட்டு நல்லா உப்பல்லா ஆமா உப்பல்லா போட்டு நல் நல்ல அத வதங்கிட்டு அதுகப்றோ மஞ்சத்தூளு உப்பு மொளகாதூ
ம்
தூளு எல்லா நாங்க வந்து அத்தா யூஸ் பண்ணுவோ சக்தி மிளகதூளு அத
அப்டியா சக்தி மிளகாய்த்தூள் அது ரொம்போ காரமா இருக்கு ஆமா
இல்ல இல்ல சக்தி மொளகாதூள் வந்து காரோ ரொம்ப இக்காது ஆமா சத்தி மிளகாதூள் வந்து நல்லாருக்கு வெரு மிளகாதூளு இல்லமா மத்த சாம்பார்கல்லா யூஸ் பண்டாது பிரியாணிக்கு அத்தா பிரியாணிக்கு அத்தா
ஆ அப்டி சொல்றீங்களா
ஆமா ஆம்பூர்ல பிரியாணி தாளிக்கறோங்ளே அதது யூஸ் பண்ணுவாங்க சத்தி மிளகாதூள்தா கேக்குவாங்க ஆம்பூர் பிரியாணி கேள்விபட்றீங்களா அங்க
ஆ கேள்விபட்டிருக்கற
ஆ அங்க அதனால சத்தி மிளகாதூள் போட்டு நல்லா அது தண்ணிக்கு அளவு தண்ணி ஊத்திணு அளவு தண்ணி உதிட்டு நல்லா அளவு தண்ணி கொச்சுண்ணே உப்பு காரல்லா அதுலே பாத்தரனு உப்புக்காரோ அதுலே பாத்துட்டோனே என்ன பண்ணோ அர் அர்சி
ம்
அர்சி இது பண்ணு அர்சிய போட்டு அரிசிய போட்டு நல்லா அப்றோ என்னது லெமனு அதெல்லா புள்ஞ்சிவுட்ணு அதே கொஞ் தயிரு லெமனு அப்பறோ பண்லா லைட்டா நெய்யி அதலா போட்டு கொ கொத்தம க்காளி போட்டு உட்ருவோனாங்க
ஓ
டம் போடு அடில தோச சகல் நல்லா கழிவெச்சிட்டு அது மேல வெச்சுட்டோம்னா ஒரு பத போது நிம்ஷோ அவள்தா பிரியாணி ரெடி இப்டிதா ஆம்பூர் ஸ்டைல்ல பிரியாணி அட்டிபைக்கு அதே போல நாங்க என்ன பண்ணுவோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணுவோ பட்டர் ஃப்ளை மசாலா ம் நீங்க என்ன பண்ணீங்க இன்னிக்கி
ஓகே சிஸ்டர் நாங்க கூட நீங்க சொன்ன மாரியே பண்ணுவோ ஆனா நீங்க தக்காளி ரொம்போ வெதுகிங்கல்ல நாங்க வெதுக்க மாட்டோ கீழக்கோ மேலக்கோ அவளதா
ஹா
அவளதா பண்ணுவோ
நல்லா நல்லா வதங்னோ தக்காளி இத செய்யக்கூடாது ம் ம்
ம் ஆனா நாங்க வந்து இஞ்சி போஸ்ட்டு பேண்டு நீங்க போட்டீங்களா ஆனா நாங்க கொஞ்சோ இஷ்ட நீங்க அஞ்சு போட்டிங்கன்னா நாங் ஏழு எட்டு போடுவோ
வந்து ஓட்டல் ஸ்டே ஒம்பதாந்தேதி அந்த மாரி
அப்டியா செரிங்க நாங்க வந்து என்ன எங்கம்மா சமைப்பாங்
ம் நீ ம் ம் ஹலோ